கேக்குதுங்ளா ஆ எனக் கேக்குதுங்க உங்களுக் கேக்குதுங்ளா ம் என்ன பண்றீங்க
சும்மாதாங் இருக்கே ஐயோ இன்னைக் பொழுது பயங்கர மோசமா போச்சுங்க இன்னத்த மாதிரி என்னைக்கு போகக்கூடாதுனு வேண்டிட்டு இருக்கே சாமிகிட்ட
எ அவ்ளோ மோசமா போச்சாங்க எனக்கு என்னங்க இன்னைக் லீவு படுத்து தூங்கி எந்திரிச்சதுலே பொழுது போயிடுச்சு எனக்கு எனக்கு இப்டியே போச்சுனா நல்லா இருக்குனு தோணுது ஆ
அப்டியே போனா எல்லாருக்கு நல்லா இருக்கு காசு யாரு தருவாங்கங்க
அ இல்ல கவர்மெண்ட் ஹாலிடேவா வரணு அதுக்கு சம்பளமு வரணுங்க
ஐயோ அப்ப ஒண்ணு பண்றே நா வேணாட் கவர்மெண்ட்ட சொல்றேங்க இவங்களுக் ஒரு மாசம் லீவ் குடுங்க அவங்க என்ன பண்றாங்கனு பாக்கலானு சொல்றே அவங்களுக் ரெஸ்ட் வேணுமாமனு சொல்றேங்க
இல்லைனா நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சீங்கனு வச்சீங்களே அதுல எனக் ஒரு போஸ்டிங் போட்டு குடுத்து முப்பது நாளு ஒரு சலுகங்க
அய்யயோ அப்போ ஏ கம்பெனி நானே பூட்டிட்டு போ பூட்டிட்டு போணு இல்லையங்ளாங்க
எனக் மட்டு குடுங்க மத்தா ஆலல்லா கரெக்டா வேல பாக்க வச்சிருவோ
ஓ ஓஹோ நீங்க லீவ்வெடுத்து மத்தவங்கள கரெக்டா வேல பாக்க வச்சுருவீங்க
லீவு எடுத்து நம்ம அங்கேயே ஒரு பெட்ரூம் அ அதாவ ஒரு ரூம் மாறி அரேஞ்சு பண்ணிட்டு அங்கேயே உள்ள தூங்க்கவேண்ட்தா
அப்றோ பாக்கி இருக்கறவங்க என்ன சொல்லுவாங்க என்னயங்க
அதுவு ரைட்டு தா சேரி விடுங்க கவர்மெண்டே குடுக்கட்டு
இங்க ப நீ நீ அவங்களுக்கு மட்டு குடுக்க வைங்க நீங்க எனக்கு தர மாட்டீங்க உங்க கம்பெனியில வேல செய்ய மாட்டேனு சொல்லிட் போய்றுவாங்க
அதுவு ரைட்டு தா கரெக்டு தா
பின்ன எம்ப்ளாயிஸ் ரைக் எல்லா என்னால நெஞ்ச எதன வந்துருங்க கம்பெனிவே நா இழுத் மூடிறுவோ கடைசியில ஐயோ வேண்டவே வேண்டான்டு
ஏங்க இப்டி ஒரு நெகட்டிவ் கம்பெனி ஆரம்பிச்சிடுவோனு நா ஒரு பாசிட்டிவ்ல போயி இழுத்து மூடிறுவோம் நெகட்டிவ்க்கு போயிட்டீங்க
இங்க மனச் நெகட்டிவ் தான் ஒரு மனுஷன பாசிட்டிவ் வாக்குங்க அதனால
அப்டியா இல்லைங்க எப்பயுமே பாசிட்டிவ் வாராதான் இருக்கணும் நெகட்டிவ் வாரா இருக்க கூடாது
நீங்க ரெண்டு சைடாவுமே இருக்கணும் இல்லைங்களா ஒரு இப்ப பாசிட்டிவா யோசி சிங்கனா நெகட்டிவ் உங்கனால ஏத்துக்க முடியாது நம்ம ரெண்டு சைடும் யோசிச்சுட் ட்டு போ வேண்டியதான் பாசிட்டிவா யோசிக்கிற நெகட்டிவா யோசிக்கிறது அப்ப ரெண்டு சரி ஏதாச்சு நடந்தாலும் நமக்கு தைரியம் இருக்கும் பாத்துக்கலாம் எதிர்பாத்துக்கலாம் அப்டின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களாங்க
நல்லா ஸ்பீச்சு குடுக்குறீங்களே
தேங்க்யூங்க இல்ல அதான் உண்மைங்க இப்ப நம்ம நெகட்டிவ் இப்ப ம் ம்
ஒரு பாசிட்டிவ் இருக்குனா அதுல வர நெகட்டிவ்ஸ்சயும் நம்ம ஏத்துக்கணும் பா
க்கணும் பாசிட்டிவ் மட்டும் தான் மனுஷனுக்கு சத்தியமா கெடையாது அந்த மாதிரி இருந்தவ நேரான் நூத்துல வேணா ஒரு பத்து பேர் இருப்பாங்க
அப்டி யாருமே கெடையாதுங்க எல்லாரும் என்னதா
ஒரு நெகட்டிவ் பாத்துட்டு தான் வருவானுக பாத்துட்டு வருவாங்க ஆமாங்க அது ஒரு மனுஷனுர்களோட ஒரு இது ஆமாங்க
அதுதா அதுதா செரிங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க
ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஏதாச்சு ஒரு தோவியாச்சு பாத்துட்டு வந்தருப்பாங்க இல்லைங்களாங்க
கண்டிப்பாங்க எல்லாருக்கும் எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் எல்லா மனுஷனுக்கும் பாசிட்டிவ் இருந்தா ஏதோ ஒரு நெகட் டிவ் இருக்குங்க நெகட்டிவ் இல்லாமலாம் இருக்காது
கேள்விப்பட்டிருக்கீங்க தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லிட்
தோல்வியே வெற்றிக்கு முதற்படி ஆமா இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க கேள்விப்படாத ஆளு இருப்பாங்களா என்ன
நா உங்கிட்ட கேட்டேங்க அதுதான் நம்மளோட வாழ்க்கையில அதெல்லா எடுத்துக்கணுங்க அதனால தா சொன்ன இல்லாமல் வேறு எதும் இல்லைங்க ஆ நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க
இல்ல கேக்குறேன் இல்ல உங்களுக்கு
ம்
ஏதாவது பெ பெருசா நீங்க உங்க வாழ்க்கையில நம்ம பண்ணி ஒரு இப்ப ஏதாவது ஒரு மார்க் எடுத்ததா இருக்கட்டும் ஏதாவது ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பிங்கள அந்த மாரி ஏதாவது நிகழ்வுகள் இரு க்கா உங்க நடந்த ஸ்கூல் லைஃப்லயோ காலேஜ்லயு நறையா இருக்கா
காலேஜில பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர்ல்ல எல்லாத்துலயும் கிளாஸ் ஃபஸ்ட்டுங்க
வ எல்லாத்துலையும் காசு காலேஜ்ல கிளாஸ் ஃபஸ்ட்டா
ஆமா செமஸ்டர் எல்லா செமஸ்டர்லயு எல்லாத்துலயும் அப்போ பாத்தீங்கன்னா ஆமா ஆமா ஸ்கூல்லயே படிச் ங்க ஆ பாத்து நம்ம கொரோனா பேட்ச் ஆய் போயிட்டோமே அதனால கொஞ்சம் மனசு கஷ்டம்
சேரி சேரி சேரி ஓ ஸ்கூல்ல கொரோனா பேச்சா நீங்க
ஆமா
பாசா ஆல் பாஸ் போட்டானா
அ ஆள் பாஸ் போட்டதுங்க
சேரி சேரி சேரி சேரி காலேஜ்லயே நல்லா படிக்கிறது ஸ்கூல்ல கூட நல்லா படிச் ச்சுறாங்க காலேஜ்ல நல்லா படிக்கிறதான் கஷ்
நான் இப்ப சொல்றத கதைய கேளுங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இது பார்த்தங்கன்னா எனக்கு ரெண்டு அவார்ட் குடுத்தாங்க கிரஜுவேஷன் ஒன்னு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட் ஒன்னு குடுத்தாங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஓவரால் டாப்பர்னு ரெண்டு அவார்ட் குடுத்தாங்க காலேஜ்லீடர் பிக் அச்சீவ்மெண்ட்டுங்களா பி ஜி படிக்கறப்போ
ஓகே ம்
பி ஜி படிக்கறப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட்டு தாங்க ஹலோ கேட்குதுங்களா ஹலோ ஆ காலேஜ் படிக்கிறும் போ இது பி ஜி படிச்ச போது காலேஜ் ஃபஸ்ட்டு தாங்க
ஆ ஆ நானா ஸ்கூல்ல நல்லா படிச்சேங்க கேட்குதுங்களா
அ அ கேக்குதுங்
கேட்குதுங்களா உங்களுக்கு ஆ காலேஜ்ல ஆனா அப்டே ஆப்போசிட் ஆய்ட்டங்க
ஏங்க அப்டி ஆனீங்க
அது தெரிலங்க ஒரு ஜாலிய அத
ஜாலி ஃப்ரெண்ட்ஸு அவங்க இவங்கன்னு சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி இப்டி ஆய்ட்டீங்க
ஆமாங்க ஆமாங்க அது அப்டியே இருக்கு
ஒரு மாரி குதுகலமான ஒரு காதல ஆ ஆ ஸ்கூல்ல படிக்கலினாலு வீட்டுக்காரங்க படிக்க வச்சுருவாங்க அடிச்சாச்சு படிக்க வைப்பாங்களாச்சுங்க
ஆமா ஆமா நா படிச்சப்பல்லா ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்பெல்லா டீச்சர பாத்தா பயப்படணு இப்பொல்லா பாத்தா மொறைக்கிறாய்ங்களா டீச்சர நா ஒரு சி பி எஸ் சி டீச்சர் போ அவங்க பேசுனாங்க
ஓகேங்க
சொல்றே அவன கேட்ட என்னங்க இப்பல்லா ஸ்கூல்ல எப்டி இருக்கு அப்டின்னு இப்பல்லா எங்கங்க ப்ரோ லி ய
ஆ ஆ
கேட்குதுங்களா கரட்டா
அஅ
இப்ப கேக்கு
ஆ கேட்கதா பிரேக் ஆயிருச்சி அதா கேட்டங்க இப்ப இப்போ ஓகே
இப்ப ப அதா அவுங்க சொல்றாங்க இப்பலா யாரங்க எதுங்க சொல்ல முடி டிவு எதாவது சொன்னா மொறைக்கிறாங்க அப்டின்றாங்க
ம் எடுத்தா கல் எடுத்து அடிச்சிருவானுங்க டீ
அதா அதா எதாவது ஒரு வார்த்த சொன்னா அப்டே ஒரு மொற மொறைக்கிறாய்ங்க பாருங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு பேசவே தோண மாட்டிது அப்டின்னு சொல்றாங்க அவுங்க
ஆமா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா அந்த மாரி ஆய்ட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களாங்க
ஆமா கண்டிப்பாங்க
நீங்க பின்ன பிக் அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி எதாச்சிருக்குங்களா உங்களுக்கு
அப்டில்லா பெருசா எது இல்லைங்க
ஏங்க இப்டி பொசுக்குன்னு சொல்லி புட்டீங்க
ஆமா எதாவது பண்ணிருந்தா சொல்லலா பெருசா அச்சீவ் பண்ண அளவுக்கு நம்ம இன்னு பண்ல ஸ்கூல்ல படிக்கிறதெல்லா அச்சீவ்மண் சொல்லா
ஏங்க ஒரு கவர்மெண்ட் ஜோலி வாங்கனது ஒரு கவர்மெண்ட் ஒர்க் வாங்கனதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தா இல்லைன்னு சொல்ல முடியுங்களா
ஆ நம்ம படிச் சு வாங்கிருக்கனுங்க டென்த் மார்க் வச்சு குடுத்ததுல
ஏங்க எப்டியா இருந்தாலு குடுக்குறாங்கல்லங்க இப்ப கவ்ர்மெண்ட் ஜாப் இல்லாம எவ்ளோ பேர் இருக்காங்க
அது ரைட்டு தா நீங்க சொல்றது ஒரு விதத்துல ஒ ஒ
அப்புடி எல்லா பேசுறீங்க கவர்மண்ட் ஜாப் எப்புட்யா பத்தாவு மார்க்கு படுச்சு வாங்குனீங்களோ பன்டுரெண்டாவ் மார்க் வாங்கிளே காலேஜ் வழியா போனேங்களோ அதெல்லா போ டு நா சொல்றது நீங்க ஒரு கவர்மண்ட் ஜாப்ல இருக்கீங்க இல்லெங்ளா ஆ இது இல்லாம நறையா பேர் தவி க்கெறாங்க எதாச்சு ஒரு கவர்மண்ட் ஜாப் போதுன்னு சொல்லிட்டு நீங்க எங்க நெகட்டிவ்வா
ஆ அதெல்லா அச்சீவ்மெண்டா தெரிலங்க எதாவு பெருசா இது பண்ணா அச்சீவ்மென்ட் ன்னு சொல்லலா கேக்குதா
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க ஹலோ கேக்குதுங்களா
ஸ்கூல நடந்த எதாவ் மறக்க முடியாதுனு அ கேக்குது கேக்குது உங்க ஸ்கூல்ல நடந்த ஸ்கூல் லைஃப்ல நடந்ததா மறக்க மறக்க முடியாத நினைவுகள் எதாவ்து இருக்கா
ஸ்கூல் லைஃப்பு ஆ ஓர்மி இருக்குங்க
என்னங்க சொல்லுங்க கேப்போ
யூ கே ஜி ல சிரிச்சா வீட்ல சொல்லி சொல்லி கணிப்பாங்கல்ல அப்ப ஓரீமி இருக்குதுங்க
ஓ சேரி சேரி சொல்லுங்க
ஆ டியூஷன் ஃபீஸ் கட்ணுன் சொல்லி முன்னத்த நாள் சொல்லி உட்டாங்க
சேரி
அப்போ பாத்தீங்கன்னா அப்ப அம்பது ருவா தான டியூசன் ஃபீஸ் பாத்தீங்கனா அம்பது ருவா ங்க ஸ்கூலெயே தா டியூஷன் ஃபீஸ்ஸு
சேரி சேரி
அப்பா அம்பது ருவா குடுத்து உட்டாய்ங்க
ஆ ஆ ஆ
நா என்ன பண்ணே டியூஷன் ஃபீஸ் கட்டாம நானு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்ட்டு ஏ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி குடுத்துட்டே
ஏங்க யூ கே ஜி படிக்கைல்ல அம்பொர்வாலா பெரிய காசு அம்பொர்வாயா எப்பிடிங்க செல வளிச்சீங்க
டியூஷன் ஃபீஸுங்க டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி அம்மா தருவாங்க என்னவே குக் சொல்லி கட்ட சொல்லுவாங்க மிஸ்ஸு கிட்ட குடுத்துரு அப்டி சொல்லி கு
கீழ ஒரு உங்களுக்கு என்ன தெரியு அம்பொர்வா செலவு விக்கிற அளவுக்கு என்ன தெருந்ச்சு
ஏங்க நம்மள ஏமாத்துவாங்க இல்லங்க ஒரு கேன்டீன்க்கு போனா ஸ்கூல் கேன்டீன்க்கு போறொங்க இந்த அம்பர்ரூவாய்க் குடுத்து எனக்கு ஒரு எதாவ்து ஸ்நேக்ஸ் குடுங்கன்னு சொன்னாங்கன்னா கொழந்தெக்கு எனக்கு என்ன தெரியு
அப்ப நீங்க ஏமாந்துட்டீங் சொ
ஏமாந்திரு ட்டனா இப்ப கோருமியே இல்லங்க ஒரு நாலஞ்சு பேர் இருந்திருப்பாங்க ஏ ஃப்ரெண்ட்ஸுஎல்லாத்துக்கு ஸ்நேக்ஸ் வாங்கி குடுத்து நானு ஸ்நேக்ஸ் வாங்கி சாப்புட்டு ஃபீஸ் கட்டிட்டன் வீட் ல சொல் லீ டன் அதுக்கப்பறோ ஃபீஸ் கட்லன் சொல்லி அடி போ
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது
ஆ அக்காய்ங்க ஃபீஸ் க்ளீன்
நீங்க பேச்றது கொஞ்சொ மறுபடியு ப்ரேக் ஆச்சு ஆ ஆ ப்ரேக் ஆ ப்ரேக் ஆயி கேக்குற மார் இருக்கு நீங்க பேசுறது கொஞ்சொ
இப்பொங்க
ஆ இப்போ ஓகே இப்போ ஓகே
அப்ப தா அந்த ஃபீஸே ஸ்கூல்ல கட்ட ஆ இப்போ தா அதுக்கப்பறோ தா ஸ்கூல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு டியூஷன்ஃபீஸ் கட்லின்னு சொல்லிட்டுங்க
அ அப்றோ கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க வீட்ல
அதனால எங்க அம்மா புடிச்சி அடிச்சி போட்டாங்க
அடிச்சி போட்டாங்களா ஆமா அம்போது ரூவாய கொண்டு போய் டியூசன் ஃபீஸ் கட்ட சொன்னா நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்டா அடிக்காமே அதுக்குன்னு ஸ்நாக்ஸ் வாங்கணுனா தனி காசு வாங்கி நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணு அத வுட்டுட்டு அவுங்க டியூசன் ஃபீஸ் கட்ட குடுத்த காச கொண்டு போயி அ சொல்லவா
அது நமக்கு தெரியாதுங்களே அப்பதா காசு சொல்றது கேளுங்க அப்பதா காசு கெடைக்கு எ முத் சின்ன வயசுல யாராச்சு ப ம் ம என்னது மணி பாக்கெட் ஏதாச்சு குடுப்பாங்களா பாக் கெட் மணி ஏதாச்சுங்க அ அப்ப குடுக்குறே அது என்னன்னா எல்லாரு வாங்கி சாப்பிடுறாங்க எனக்கு வாங்கி சாப்பிணுனு ஒரு ஆ ஸ்
செரி நீங்க நீங்க மட்டு வாங்கி சாப்டா பரவால்ல எதோ தாராள பிரபு மாரி ஊருக்கே செலவலிச்சிக்கிங்யா
அது தெரியலீங்க தெரியாம போச்சு செரி கூட இருக்குறவங்கக்கெல்லா வாங்கி குடுக்கலானு வாங்கி குடு த்த வீட்ல மொத்தாள் எனக்கு மட்டு தான விழுந்தது அவுங்களுக்கு யாருக்கு விழுகல அவுங்க சாப்பிட்டு சூப்பரா இருந்துட்டாங்க இது எப்ப போச்சுனா ஃபி டியூஷன் ஃபீஸ் குடுத்து ஒரு வாரோ கழிச்சி தா போச்சு எங்க அம்மாட்ட நா சொன்னே நா ஃபீஸ் கட்டிட்டேன்னு
ஆவ் அப்டி பொய் சொல்லிட்டீங்க அதுதா தவறானது நீங்க ச அ செலவழிச்சுட்டு செலவுவழிச்சுட்டேனு அதுதா செலவழிச்சிட்டு செலவழிச்சிட்டேன்னு சொல்லிருந்தாங் ஒத்துப்பாங்கங்க
ஆமாங்க என்ன பண்றது அந்த வயசுலயு அடிப்பாங்க எத்தன அடிங்க வாங்கறது ஒரு மனுஷே
அப்போ நீங்க உண்மைய சொல்லிருந்தீங்கன்னா கூட ஒன்று ரெண்டு அடி விழுந்திருக்கு
இந்த இந்த மாரி புத்தி அப்போ இல்லைங்களே செரி ஆ அதுன அப்பதா இதுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சேங்
சேரி சேரி
இப்பன்னு பாத்த இப்ப பாத்த புத்தி இருக்கு எந்த வகைல பொய் சொல்லணுனு ல்லா தெரியு இல்லைங்களா
ஆ பொய் சொல்லணுனு தெரியு நல்ல பழக்கங்க
ஏங்க நீங்க என்னமோ பொய்யோ சொல்லாத மாரி ஆஃபிஸ்
பொய் எல்லா நா சொல்லுவேங்க பாசிட்டிவா ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா பொய் சொல்லாம யாரு இருக்க மாட்டாங்க
நா பின் என்ன புகழ்த எல்லா கூடாது ய்யோ நா பொய்யே செல்ல மாட்டே அப்டின்ல்லா
ஆ ஹ இல்ல இல்ல அப்டிலா இல்லங்க அப்டிலா மனுஷே யாரா இருக்க எல்லாருமே வாழ்க்கைல பொய் சொல் ப்ப தா யாரு பொய் சொல்லாம அவ்ளோ பெரிய இதெல்லா கெடையாது அரிச்சந்திரன் அரிச்சந்திரன் கெடையாது
அதா அந்த வயசுல அடி கெடைக்குமோனு சொல்லிட்டு கட்டிடேனு சொல்ட்டாங்க ஒரு வாரோ கழிச்சு புடிச்சு மொத்து மொத்துனு மொத் தி வுட்டுட்டாங்க என்ன பண்றதுனே தெரிலேங்கே
எல் கே ஜி ல யூ கே ஜி லேயு சம்பவோ ப யூ கே ஜி லேயு சம்பவோ பண்ணிருக்கீங்க அப்ப
சூப்பா சம்பவோ தா பண்றது சும்மா அந்த மாரி இந்த மாரி எலா கெடையாது விழுந்தா சாட்டையால விழுகணு இன்னா சூடு வச்சு விடுற மாரிதா சம்பவோ பண்றதுங்க
சூப்பர் சூப்பருங்க சூப்பருங்க
அப்டி தா போய்ட்டுருக்குங்க செரிங்க வச்சுறேங்க ம் ஓகேங்க